ஹலோ
கேக்குதா
ஹ கேக்குது ப்ரோ
ஹலோ எப்டி இருக்கீங்க ஆ நல்லா இருக்க ப்ரோ சாப்ட்டீங்ளா
சாப்டாச்சு ப்ரோ நீங்க
ம் ஆ இப்பதா
ஆ அப்பறோ ப்ரோ வேல செய்றீங்களா இல்ல படிக்கிறீங்களா எப்டி
இல்ல இல்ல ஃபார் பிஸ்னஸ் தா
பிசினஸ் பண்றீங்களா ஓ என்ன பிசினஸ் ப்ரோ
நம்மள்ட்ட ஃபோல்ட்ரி ஃபார்ம் நெறைய இருக்கு
புரியல
போல்ட்ரி ஃபார்ம் ப்ரோ
போல்ட்ரி ஃபார்ம் நா
ஆ கோழிப்பண்ண
ஓ ஓகே ஓகே ஓகே இது பாயிலரா ஆ
நம்மகிட்ட ஒரு மூணு ஷெட் இருக்கு அத பாத் துக்குனு அப்டியே அதுலயே அதுல வர இன்கம் வச்சேரு வீட்ல இருக்கே ஆனா காலேஜ் எல்லா முடிச்சாச்சு
காலேஜ்ல்லா முடிச்சிட்டீங்க சூப்பர் ப்ரோ பிசினஸ் பெஸ்ட் ப்ரோ ஆரம்பிச்சி இந்த ஃபீல்டுல வந்து எவ்ளோ நாள் ஆவுது
இது ரொம்ப நாளா இருக்கு அப்பா பண்ணிட்டு ருந்தாரு
ம் ம்
அதுக்கப்பறோ நம்ம அப்டியே கண்டினியூ பண்றோம்
ஓகே ஓகே அவரு இந்த மூணு ஷெட் தா வச்சிருந்தாங்களா
இல்ல இல்ல அப்ப சின்னதா ஒரு ஷெட்டு வச்சிருந்தாரு ஒரு நூத்தி அம்பது அடி ஷெட்டு அதுல இருந்து அப்டியே நம்ம பண்ணிட்டு ருக்கோ என்ன ப்ரோ அப்பறோ நீங்க என்ன பண்றீங்க
நா படிச்சிட்டுருக்கே ப்ரோ ஃபைனல் இயர்
ஃபைனல் ரா இன்னா இன்ன கோஸ் ப்ரோ ஐ டி யா எந்த எந்த டிபார்ட்மெண்ட்
அதா இந்த ஸ் ஐடி வேலல்லா அதுல ஃப் பேக்ன் என்ட் ஆ
அப்றோ
பிசினஸ் எப்போ ப்ரோ பீக் பீக் டைம்ன எப்ப ப்ரோ
என்ன ப்ரோ
இந்த பிசினஸ்சு இந்த இந்த மாரி மாஸ் சல்லா நல்லா ஓடு அப்டின்ற மாரினா எந்த டைம் மேனீங்
எ இந்த மாசோனா மழ டைம் சொல்லலா மழ டைம் கொஞ்சோ ஜிக்ஸு அதிகமா மார்டாலிட்டி இருக்காது கரெக்டான குரோத் இருக்கு இந்த வெயில் நாள்ல கொஞ்சோ ஜிக்ஸ்லா கொஞ்ச அதிக மார்டாலிட்டி ஆகு டெம்பரேச்சர் தாங்காம அப்டி போகு ஈல்டு வராது நம்மளுக்கு இன்கம் வராது
ம் ம் ம்
அதிகமா டெத் ஆச்சுன்னா இன்கம் வராது மீடியமா போச்சுனா ஓரளவு நம்பளுக்கு ஹீல்டு வரு டன்னேஜு அதிகமா வரு
ஓ
அப்றோ காலேஜ் முடிச்சுட்டு என்ன ஐடியா
நம்பது எப்டி செரி படிச்சருவோ ஐ டி ஒரு ஒரு ஆறு வருஷமா இதுல வேல செஞ்சுட்டு பிஸ்னஸ் தா ப்ரோ
இன்னா பண்ற மாறி ஐடியா
இண்ட்ரோவு பண்லா ஆமா அப்ப கரண்ட்ல என்னா ட்ரெண்டா இருக்கோ அததா பண்லா
கரண்ட்ல டிரெண்டான எப்டி ப்ரோ திடீர்ன்னு ஆழ தெரியாம கால வுட்டு எதுனாலு கொஞ்சமாச்சு அனுபவோ இருக்கணு
அது ஆ இதுக்காக ரொம்ப பிஸ்னஸ் மாறியு சொல்ல முடியாது ஆ ஒரு சில மெயின் ஏரியால எடோ இருக்கு ப்ரோ
ம் ம்
அந்மாறி எடத்துல ஆ சொந்த எடோ தா ஆ அப்பாட்மெண்ட் மாறி கட்டி வுட்டு அது மாறி பண்லாணு இருக்கே ப்ரோ வேற எதுவு இல்ல ஃபுல்லா அதுல எறங்க முடியாது ஆ ரெண்ட்டல் ஆமா கீழ ஃபுல்லா கடய போட்டுட்டு ஷெட் அடிச்சுட்டு மேலே பூரா வீடா கட்டி வுட்டோனா அது நல்லா இது வரு
ஓகே ஓகே நல்ல ஐடியா தா இதுவு கீழ ஃபுல்லா ஷாப் மாறி எதுனா ரென்ட்டு வுட்டுட்டு ஆம் நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணோல
கண்டிப்பா அடுத்து தா பாப்போ அதுல இன்வெஸ்மெண்ட்டுக்குதா பாக்கனு
பாக்கனுனா என்ன ஐடியா இன்கம் இருக்ற எ ஆளா இல்லன்னா
நீங்க ஆ இத்தமிழே கொஞ்சகொஞ்சமா சேர்த்து வச்சு பாக்க வேண்டியதா இது ஒரு ஆறு வருஷோ ஏழு வருஷமாவுது வேல செய்னு அதுவே அப்டியே எப்டியு எஸ் ஐ பி ஓட்னா அது வந்துடு எப்டியு ஒரு ஆறு வருஷ ஏழு வருஷத்துல நல்ல டிஃப்ரெண்ஸ் வரு
ம் ம்
ம் அங்க இங்கயு கடன் வாங்கி அப்டியே பெரட்டி வுட்டா வந்துரு ப்ரோ நமக்கு அது ஒரு இடுது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்தா அதலா
அதா ப்ரோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னாலு நம்பளுக்குன்னு கொஞ்சோ பேமெண்ட் இருந்தாதா அதுல மொதல் போணு ஃபுல்லா லோன வாங்கிட்டு போய்ட்டு அப்புறமேட்டா நீ வட்டி கட்டிக்குனு அப்டி இருக்கணு ப்ரோ ம் அதுக் ஒசோ
ப்ரோ ம் புரிது புரிது புரி
அப்றோ வீட்ல அம்மா அப்பாலா எப்டி இருக்கிறாங்க அப்பா என்னா பண்றாரு
அப்பா இது கொய்த்துல இருக்காரு ப்ரோ இல அப்ராட்
என்னா ப்ரோ அப்ராடா
ம் ஆ அப்ராட்ல இருக்காரு
ம் என்னா வொர்க்கு
ஆல்டர்னேட்டா ஒர்க் பண்ணுவாரு ப்ரோ வெளில
ஓ ஆ ஆம் அப்றோ ஐ டி ஃபீல்ட்லா எப்டி போது
ஐ டி ஃபீல்டு ஒகே ப்ரோ நம்ப அப்டியே படிச்ட்டே இருந்தா பால் இருந்துட்டே இருக்கலா
ம்
புது புது டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சிட்டே இருந்தோன்னா இருந்தலா இல்லனா கொஞ்ச கஷ்
ஓ அது எப்டி ஃபில்டு அது பில்லு பத்தி நமளுக்கு தெரியாது எங்ஊர்ல ஒரு ரெண்டு மூணு பேரு இருக்கிறாங்க அத பத் தி உங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன்
அதுல ஹாட்ஃப்லீமா இ இப்பஎது மாரி கேக்குறீங்க உள்ள போறதுக்கா இல்ல அதுல அப்டியே சரியாவருதுகா
ஆ அதா ரெண்டுமே உள்ள போற
ம் உள்ளப் போறதுக்கு உள்ள போறதுக்கு ஈஸியா எடுத்துருவாங்க ப்ரோ ஒன்னு அவ்ளோ கஷ்டோல்லா இல்ல உம்மா ஓரு சிலெல்லதுலா படிக்கணு ஆ ஆமா ஃப்ரெஷ்ஸ்சர்சுஅந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சன இருக்காது உள்ள போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோனா அடுத்து ஒரே கம்பெனில இருக்கவே மாட்டாங்க யாருமே ஒரு வருஷோ ரெண்டு வருஷோ தா ஒரு கம்பெனினா அடுத்து போனாதா உங்களுக்கு வேல்யூ இருக்கு நீங்களு பேமெண்ட் அதிகமா கேக்கலா
ம் ம்
ஃப்ரஷர்ஸ்னா அப்டிதா ஒரு ரெண்டு வருஷோ மூணு வருஷோ தா இதுல்ல ஒரு கம்பெனில இருக்கறது
ஆ கரெக்ட்டு தா எங்க மாமா ஒருத்தரு எங்க ஊர்ல ஒரு அண்ணா ஒருத்தரு மாமா அவரும் அவரு சென்னைல தா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ குஜராத் போயிட்டாரு இப்ப சேல்ரியு ஒன் லேக் மேல வாங்கறாரு அங்கயே செட்லாவ றமேரி இருக்கிறாரு அவரே சொல்லுவாரு ஃபஸ்ட்டு கொஞ்சோ கஷ்டமா தான்டா இருக்கு கொஞ்சோ இங்கிலீஷ் நாலேஜ்ஜில்லா தெரிஞ்சுதுன்னா பெட்டரு
ஆ ரொம்பலா அவ சியோ இல்ல ப்ரோ சும்மா இப்ப நம்ம பேசுறோல்ல இதுலே நா பேசுற ப்ரோ உங்களுக்கு புரிஞ்சாலே போது இங்கிலீஷ்ல அவ்ளோதா இததா எதிர்பாப்பாங்க அதிகபட்சோ வேறெது இல்ல ஃப்லுயன்ட் டா பேச நம்ம என்ன இவுங்களா புரியருது புரிஞ்சா போது
அதுதா அதா மாமா சொல்லுவாரு அடிக்கடி இப்ப ஆனா அவரு மேரேஜ் ஜி ஆயி குஜராத்லயே செட்டில்லாயிட்டாரு அவர் சொல்லுவாரு ஸ்டார்ட்டிங்லயே இப்ப ஆமா சென்னையில இருந்து அப்பறமேட்டா அங்க ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டரு அவரு
ஓ ஓகே ப்ரோ நீங்க வேற எதனா வளக்குறீங்களா ஒன்லி இது மட்டு தானா
இல்ல இல்ல ஏ ஆமா இது மட்டு தா ப்ரோ அதோட என்ன ஃபார்மிங் ஃபீல்டு இருக்கு சீசன் டைம்ல அந்த
நாட்டுக்கோழி வாத்து வான்கோழி அதுமாதிரில்லா வளப்பாங்களே அதா கேட்ட
ஆமா அதெல்லா இல்ல ப்ரோ அதலை சும்மா இதுனா பிஸ்னஸ்சு ரெகுலரா பண்றது பேச் பேச்சா அதெல்லா அப்டி கடையாது அதெல்லா என்னா இன்கம் வரு அதெல்லா வராது ப்ரோ ஏன்னா நம்ம ஓன் பாம் பண்றது த்தோட நம்ப கம்பெனில அ கான்ட்ரெக்ட்டா உட்டா கூட நம்பளுக்கு ஒரு இன்கம் வரு மந்திலி ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இல்ல சிக்ஸ்டி தௌசண்ட்அந்த மாரி வரு ஷெட்டுக்கு ஷெட்டுக்கு ஏத்தமாரி சொல்ற நானு ஒரு ஆறாய ஆறாயிரம் கொழி ஏளாயிரம் கோழி வுட்ற மாரி ஒரு நூத்தி அம்பது அடி சேட்டுனா நூறு அடி ஷர் ட்டுனா அப்டி நா சொல்ல வார அப்டி ஒரு சேட்டுக்கு கணக்கு பண்ணா கூட நம்மளுக்கு கரண்ட் பில்லு தண்ணி அப்புறம் ஆள் போட்டு வேலைக்கு வைக்கறது ஓனா பண்ணா பரவாயில்ல நம்மளுக்கு இன்கம் நிக்கும் நம்மளால முடியாது அவ்ளோ ஷெட்டுக்கும் ஃபீட் பண்றதுக்கு அப்பறம் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு அப்புறம் ட்ரிங்க்கரு கிங்க்கரு எல்லாத்தையு கழுவி வாஷ் பண்றது போறதுக்கு கொல்றது அப்பறம் மஞ்சல்லாம் கழச்சு வுடுற து இதெல்லாம் பண்ணிட்டு ஏன்னா நம்ம டைம் அதுக்கே பத்தாது ஒரு ரெண்டு மூணு பேராச்சும் வேலைக்கு வச்சு ஆகணும் ஆள
ம்
இப்டிலாம் வச்சா தான் ப்ரோ நம்மளுக்கு எதனா கட்டும்
கரெட்டு தான்
ஏனா எல்லாத்தையும் ஆளுக்கு போட்டு் இன்ன ப்ரோ மீதி டைம் எல்லாம் அப்டியே வீட்ல இருக்கறல்ல நம்ப இங்க விழுப்புரம் சைடு ப்ரோ
விழுப்புரம்மா விழுப்புரத்துல
விழுப்புரத்துல இதெல்லாம் பேச கூடாது ஆமா ப்ரோ பர்ஸ்னல்லாம் பேசக் கூடாது விழுப்புறத்துல மரக்கானம் சைடு நீங்க
சிக்றாண்டி
சிக்கறாண்டி சரி ஓகே ப்ரோ
அ
கண்டிப்பா எங்க ஒர்க் எங்க ஒர்க் பண்றீங்க வேற நீ தா சொல்லும் சென்னைலியா ஓகே ப்ரோ சென்னைல எந்த ஏரியா
சென்னைல பூந்தமல்லி
பூந்தமல்லியா ஓகே அப்புறம் எப்போ மேரேஜ் லவ்வு கிவ்வு எதன்னா பண்றீங்களா
அதெல்லா இல்ல ப்ரோ
ஏன் என்ன ப்ரோ ம் ம்
ம்
என்ன ப்ராப்ளம் எனி ப்ராப்ளமா
இல்லல்ல வேற ப்ரோ
வேற நீங்க தான் எதனா சொல்லணும் பிஸ்னஸ் பண்ற ஐடியா வந்துருச்சு அடுத்த க அடுத்த கட்ட பீல்டு என்னா சொல்றங் கேக்குறன் ப்ரோ
உம் எ எனக்கு பண்றதுன்னா சின்ன சின்னதா தான் ஆரமிக்ர மாரி இருக்கு ஆ ஐ டி ஃபீல்டுல தான் இதெல்லாம் பண்ணுனு மாரி பாக்கணும் இப்ப சின்ன சின்ன கடைங்க உங்கள மார் நீங்க அவங்களுக்கு எதனா வந்து ஆப் மூலியமாவே எல்லாமே பண்ற மாரி அது மாரியான காண்டக்ஸ் புடிச்சிதான் பண்ற மாரி இருக்கும்
ஓ அப்டி வரீங்களா ஸ்டெப் பை ம் வேற எதுனா உங்குளுக்கு வேற
ம்
வேற எதுனா ஃபீல்டு எதுன இருக்கா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ற ஐடியால
இருக்கு ப்ரோ எங்க அப்பா என்ன சொல்றாரு எலக்ட்ரானிக் ஷாப் ஆரம்பிக்கலா
எலக்ட்ரானிக் ஷாப்னா எந்த மாரி
ம இது சின்ன சின்ன ஆ அப்டி கெடையாது
ம்
இந்த பஃமிங் இது அது மாரி ஹோல்சேல் கட மாரி ஹார்ட்வேர்ஸ் ஆ
ஆ அது அதுவு நல்ல நல்ல பிசினஸ் தா ப்ரோ
ஏன்னா அது எப்பயுமே ம்
அப்புறமேட்டா கம்பெனிலயு ஷோரூம்லயு கிரடிட் குடுப்பாங்க அவ்ளோ பெருசா இன்வெர்ஸ்ட் பண்ற மாரி இருக்காது
ஆமாமா
நா வு னா பாப்புலரான ஏரியாவுல வச்சா பிஸ்னஸ் ஸ்பீக் ஆயிடு
இப்ப ஓடு அதுவு கொஞ்சோ கொஞ்சோ ஆள் தெரிஞ்சா இந்த க்கு இப்போ பில்டிங் எதுனா கட்டுறாங்கன்னா அது காண்ட்ராக்ட் புடுசொன்னா அதுக்கு நல்ல ஒரு இது வரு
ஆமா ப்ரோ அதெல்லா ஒரு இன்ஜினியரு நல்ல இன்ஜினியரா ஒரு நாலஞ்சு வெருற டையப்பு வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கு ஆமா ப் பெரிய பில்டர்ஸா ஒரு நாலஞ்சு பேர்ட டையப்பு வச்சிங்கனா ம் அது அவங்க கூட டையப்பு வச்சிகின்னா கரெக்டா இருக்கு பிஸ்னஸு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவாங்க
அதுதா அப்பா சொன்னாரு சரி ஓகேப்பா ஓமாமியார்தா ஆ தெர்ல
அது நல்ல ஐடியா தா
ஆங்கா
ஆனா என்ன ஒன்னு அத பத்தி எல்லா தெரிஞ்சிருக்கணு எல்லா பொருள பத்
அவருக்கு தெரியு ப்ரோ அப்பாவுக்கு தெரியு இந்த பிசினஸ் பத்தி